என்ண பண்ணிட்டு
ம் வணக்க என்ன பண்றீங்க ம் கொஞ்ச நா ஆச்சி இருந்து ம் பாசை சாப்பட்டாச்சு ம் சமையல் பண்ணனும்ப்பா ம் இனிமேதா
ஓகே ஓகே ஓகே இப்ப
மோர் குழம்பு ஆமா மோர் கழம்பு வட செய்யலான்ட்டு ம்
எப்டியோ ஒரு பதினொன்று ஆகிடும்னு நினைக்கிறே
ஆ கண்டிப்பா அவு
ம்
டேரெக்டா காலெல காலைல லன்ஞ்சு கிடையாது டேரெக்டா சாப்பாடு தா நா காரி காலையல டிபன் கிடையாது டேரக்டா சாப்பாடுதா
ம் இன்னக்கி என்னா சண்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலா எதாவது நான்வெஜ் அந்த மாரி ஏதாவது
ஆமாவாச ல்ல
ம் ம் ம் ஓ
அதனால கிடையாது கிடையாது
ம் சொன்ன மாதிரி எங்க வீட்டு்ல கூட இன் கோவிலுக்கு போறதுகாக காலையிலே படைச்சிட்டு ஒரு கோவிலு கெளம்பி போயிட்டாங்க ஃபேலியோட
ம் ம் ம் ம்
ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க இன்னைக்கு அந்த மாதிரி சொன்ன நான்வெஜ் இன்னை சமைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாம ந அதா வெளிலி எதா சாப்பிடக்க வேண்டியதா
அப்படிலா இல்ல இப்போ மட்டும் சாப்பிடாதீங்க மீதி டைம்ல வேணா சாப்பிடுங்க அம்மாவச என்ன இது தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லா முன்னோரு எல்லா இதுதா நம்ம செய்யறது அதனால இதுக்கு இந்த அம்மாவாசை மட்டும் சாப்பிடக்க கூடாது மீதி எனி டைம் எதுனா இந்தந்த இந்தந்த நடுவுவில் நடுவுல பௌர்ணமி கிருத்திகா அதெல்லா வருதுல்ல அதெல்லா கூட சாப்பிடலா ஒன்னு பிரச்சன இல்ல இது வந்து பெரியவங்களுக்கு லாம் செய்யறது இதுதா ஃபர்ஸ்ட்ட் அதனால அமாவாச மட்டும் கொஞ்சம் கடபிடிக்கணும் வேற எதுனா கடப்பிடி லனா கூட ஒன்னும் ப்ராப்ளம் வராது இது மட்டும் ஒரு நா ஒரு நாள் தான நம்மளுக்கு அது ஒரு நாலனால பெரியவங்களுக்காக நம்ம இருக்க போறோம் அவ்வளவுதா அவங்க நம்மள பாத்துப்பாங்க நல்லா அதுக்கங்க தா வேற ஒண்ணும் இல் அதுதா சொல்றது ஒரு வாட்டி அம்மாவாச க்கு மட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது வேற ஒண்ணு இல்ல
நீங்க சொல்றது கரெக்டு தா நீங்க ஒரு நாளா உங்களுக்கு அந்த மாரி எல்லா எங்க வீட்டுலல்லா அப்டி கெடையாது எங்க வீட்ல எப்பப்பல்லா நான்வெஜ் சாப்டக்கூடாதுன்னா வெள்ளிக்கெழமல்லா சாப்டக்கூடாது சனிக்கெழமெல்லா சாப்டக்கூடாது அதுக்கப்றோ என்னன்னைக்கலா வீட்ல படைக்கிறாங்களோ அன்னைக்கு சாப்டவிட மாட்டாங்க அதுக்கப்றோ இப்போ இன்னைக்கி அம்மாவசையா சாப்டக் கூடாது அதன் பிறகு அதே மாரி உலகமே வந்து தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சாப்டு ஆனா எங்க வீட்ல நான்வஜ் சமைக்ககூடாது ஏனா அன்னைக்
ஆமா அப்போ நோம்பு எடுப்பாங்க ஆமா நோம்பு எடுப்பாங்க எங்க வீட்ல இருக்கு அது வந்து தீபாவளி அன்னைக்கு தீபாவளின்னா அன்னைக்கு தா எங்களுக்கு நோம்பு அதுக்கு முன்னாடி வந்து ளினுவாங்க அன்னைக்கு நான்வெஜ் தா செஞ்சு சாப் டுவாங்க அப்புறமா வந்து நோம்புக்கு வீடெல்லா சுத்த பத்தமா இருந்து அப்போ வந்து சாப்ட மாட்டாங்க நான்வெஜ் அதுக்கு முன்னாடி சாப்டுப்பாங்க அதுக்கப்றோ சாப்ட மாட்டாங்க
அதா எங்க அப்பா வந்து அ கடவுள் கொஞ்ச பக்தி அதிகன்றதுனால என்ன பண்ணுவாருனா இது அதுக்கப்றோ இங்க வீட்ல ஆப்போசிட்ல ஒரு பஜன கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அதுக்காக எங்க அப்பாதா இந்த பூஜ பண்ணுறது இதெல்லா பண்ணிட்ருக்
இருக்குல ஆ
ஆமா அதனால அங்க என்ன பண்ண பௌர்ணமிக்கு படிப்பாங்க அதுக்கப்றோ எல்லா நாளு ஏதாவது ஒன்னு படிச்சு கிட்டே தா இருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு எண்டே கெடையாது அப்டின்னும் போது கொஞ்சோ என்னடா இது அப்டின்ற மாரி இருக்கு அதேமாரி வந்து எங்க வீட்ல வந்து அடிக்கடிக்கு நான்வெஜ் சமைக் சமைக்க மாட்டாங்க
ஆமாம்
இந்த சண்டே சண்டே ஆமா சண்டேயில எங்க அண்ணே எல்லோரு வீட்ல இருப்பாங்கன்றது கோசோ சமைப்பாங்க சோ அதனால அந்த டைம்ல இந்த மாரிலா வரும்போது கொஞ்சோ கடுப்பா இருக்கு எல்லாரு இருக்குற டைம்ல சமைக்கும் போது அது அப்ப அவுங்கலா போயிடுவாங்க சோ அதனால அ தனியா செய்யறதுக்கு
நாங்ளே கூட பாக்க போறது கெடையாது அதாவது இந்த செவ்வா கெழம சனிக்கெழம மட்டு கன்ஃபார்ம் நான்வெஜ் அவாய்ட் மீதி டைம்ல எந்த ஃப்ரீய இருக்கும் போதல்லா எதாது சாப்டுருவோ அது மேரி படி எதுனா அமாவாச மட்டு கொஞ்சோ இருப்போ மீதி எல்லாலா இருப் ரொம்பலா கேர் பண்ண மாட்டோ ஓரளவுக்கு கேர் பண்ணுவோ போற மாரி சாமி கும்புற மாரி தா சாமி செஞ்சுபோ அவ்ளோதா அவங்க வீட்டுல எல்லா பக் பயபக்தியதா இருப்பாங்க நாங்க எல்லா மட்டு எதுனா நீங் சொல்ற மாரி எந்த டைம்ல ஏதாச்சு வெளிய வாங்கிட்டு வந்து சாப்புறது செஞ்சுறது அந்த மாரி தா இருப்போ ஆனா அம்மாங்கல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டு தா அதுல அப்றோ எழுந்திச்சுட்டீங்களா காஃபிலா சாப்டீங்களா
ம் சாப்டாச்சு கால்ல காஃபி தா நம்போ குடிச்சிட்டு அப்டியே இருக்கோ இங்கெல்லா ஊருக்கு அதா கோயிலுக்கு போயிட்டாங்க ஒரு கும்பகோணோ வரைக்கு போயிருக்காங்க அது தோ எங்க அண்ணனுக்காக கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துருக்காங்க அதுக்க ஏதாவது ஜாதகோ ஏதோ இது சொன்னாங்க போல
பரிகாரோ பண்றோ
ஆமா அதுக்காக என்ன பண்றாங்க பரிகாரோ பண்றதுக்காக கெளம்பிட்டாங்க இன்னைக்கு சண்டே ஏ அண்ண வந்து இங்க சென் சென்னையில ஒரு ஐ டி கம்பெனில வேல செஞ்சுட்ருக்கா
ஓகே ஓகே
அவனுக்கு டைம் கரெக்டா இப்ப சண்டேவுல வந்து வருவோ ஆனா ஷிஃப்ட்டு கரெக்டாக அமயாது அவனுக்கு வந்து சண்டே வ போய் பாத்துட்டு வர்ர மாரி அது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப இன்னிக்குதா கரெக்டா டைம் வந்து அப்பறமா கெலம்பி போய்ருக்காங்க
ஆமா ம் பாத்துட்டு இருக்கீங்ளா சாம் ம்ம பொண்ணுங்ளா பொண்ணுங்கள பாத்துட்ருக்கீங்க அவங்களுக்கு
ஆமா அது கொஞ்ச நாளவு பாக்கறாங்க பாத்துட்டுதா இருக்காங்க ஒண்ணு இவங்களுக்கு புடிக்கறது அவங்களுக்கு புடிக்க மாட்டது அங்க எல்லா அந்த மாரி மாரி சிலது புடிச்சிருந்தாலு ஜாதகோ ஒத்து போமாட்டேது
கெடைக்கரதே ரொம்ப ரேரா இருக்கு
ஆமா
கெடச்சா எல்லா ரூல்ஸ்ஸு போட்றாங்க அப்பல்லா பைய வீட்லதா போடுவாங்க ரூஸ்ஸு இப்ப என்னடனா பொண்ணு வீட்ல போட்றாங்க ரூல்ஸு எங்யோக்கா அதிகமா ஆய் ருச்சு என்ன பண்றது
முன்னெல்லா வந்து ஒரு நல்ல வேலையில இருந்தாலே
கல்யாணோ பண்ணி குத்துருவாங்க இப்ப அப்டி கெடையாது சொந்த வீடு இருக்கா நல்லா ப்பா நல்ல ஜாப் இருக்கா நல்ல டிகிரி படுச்சிருக்கான்னா நல்ல சம்பளோ இருக்கா ஆயிரத்தெட்டு கேள்வி கேக்கறாங்க எங்க வீட்ல மூணு பசங்க இருக்காங்க மாமா பசங்க சித்தி பசங்க அப்டின்ட்டு பொம்பள பசங்களா இருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ள அவுங்களுக் செட் ட்டாகாது அதனால வெளியதா கேட்டோ எங்களுக்கு கொஞ்சோ அமையிலதா ம்
ம் அதா ஒவ்வொரு இதுதான சில பேரு இப்ப வேலய வேல இது இருந்தாலு சேரி அப்றோ வந்து சொத்துருக்கா இப்ப ரொம்ப கொஞ்சோ அது ஆமா அனா சில பேர் என்ன பண்ணறாங்க எல்லாமே அ அமஞ்சுரு அது பிறகு எங்க அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க அது வந்து ஆமா எனக்கு ஒரு தம்பி இருக்கா ஒரு அண்ணா இருக்கா மூணு பேரு இருக்காங்க இல்ல அவ அவனு வேலைக்கு தா போறா அவ இங்க ஒரு இந்த கம்பெனியில பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு கம் பெனில வேளைக்கு போறா
அது மாரி எல்லா நாங்கதா ஆமா
ஆமா இ இங்க ஒவ்வொருத்தவங்களு அது மாரி பண்ணுவாங்க ஒரு என்னடா இவுங்களுக்கு பெரிய பையனா இருக்கா இன்னு அவங்க தம்பிகள்ல்லா இருக்காங்க அப்டினம் போது அது ஒரு இது ஆகுது சொத்து ரொம்ப மூணு பசங்க ஒரு ஒரு பையன இருந்தா அந்த சொத்து து அவங்களுக்கு கரெக்டாக இருக்க மாரி தெரியு மூணு பசங்கனா பிரிஞ்சு சுரு அப்றோ என்ன கம்மியா இருக்குன்ற மாரி தெரியு அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி பண்ணுவாங்க சோ அந்த மாரி இஸ்யூஸ் எல்லா இருக்கு இத தவிர் து பெருசா அந்த இப்ப நீங்க சொன்னிங்களா இந்தமாரி நீங்க என்ன பொண்ணு சைடுல அந்த மாரி இஸ்யூலா பேஸ் பண்றீங்க நெறயா
ஆ எங்க சைட்லல்லா நாங்கல்லா பாத்தோனா நாங்களா மாப்புள்ள பக்காமா கூட கல்யாண பண்ணிகினோ எங்க வீட்ல அப்பிடியாச்சி இப்பல்லா வந்து
ம்
அ இது பண்றீங்ளா அது பண்றீங்ளா எவ்ளோ கேள்வி ஏ எங்க மாமா பையனே இருக்கா அவனுக்கே ஒரு முப்பது ஆகப்போ ஆயிடுச்சு முப்பது ஆக போது அவனுக்கு பொண்ணு பாத்தா அவ கொஞ்சொ பிளஸ் டூ தா ஊர்ல தா தி ருப்பதில் தா இருக்காங்க அவனுக்கு அவுங்க அக்கால்லா சென்னைல தா இருக்காங்க நாங்களு சென்னைல தா இருக்கோ அவனுக்கு பொண்ணு பாக்க போனாக்கா அவ வந்து பிளஸ் டூ தா படிச்சிருக்கா ஜாப்ல வந்து அங்க திருப்பதி இருக்கதுனால அவ கார் டிரைவரிங் பண் கார் டிரைவ் பண்றா ஆட்டோ ஓட்டுவா பட்ச்சிருக்கா ஆனா படிப்பு சைட்ல போல அவெ இது இதுல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு அதுல போய்ட்டா அதுல போயிட்டு இப்ப ஏன்டா போனோமோன்ற மாரி இருகுது ஆட்டோ ஓட்றானா ஆட்டோ ஓட்றானா அப்டின் கேக்குறாங் ஆட்டோ ஓட்னா என்ன சொந்தமா வச்சு ஓட்றாங்க நல்ல பைய எந்த க எந்த குடி பழக்கோ எந்த கெட்ட பழக்கமு கெடையாது நார்மலா நல்லா இருக்கா பைய அப்டியிருந்து பொண்ணு குடுக்க மாட்டேன்றாங்க
ம் அதா கொஞ்ச எக்ஸ்பெக்டேஷ ன்ஸு என்னனா இப்ப இதுகு ஒரு பையங்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஓரளவ்க்கு நல்ல ஒரு வேலைக் போனு கொறஞ்சது இப்பலா நாப்பதாய முப்பதாயிரத்துக்குல்லந்தன் முப்பதாயிரத்துக்கு மேல கொறஞ்சது நாப்பதாயிரொ முப்பதாயிரத்துக்கு அந்த மேல சம்பள இருக்கனு சொந் சொந்த வீடு இருக்கனு அப்ப இத எதிர்பாக்குறாங்க இத தவிர்த்து இது வந்து பேசிக்க நார்மலா ஒரு
அதுல அதுல இன்னா தெரிமா ஒரு ஐலட்டு சொல்றாங்க ஊரு ஊர்ல இந்தா வேணாவா
ம் ம் ஹும்
இந்த மாரி இப்போ இப்போ இன்னொரு ட்ரெண்ட் ஆயிர்து ஊர்ல இந்தா வேணாங்க சென்னையிலே எதுனாந்தா பாத்து சொல்லுங்க பக்கத்து வீட்லயே பாக்க முடியுமா?
ம் அது எப்டி சென்னைல போனா அங்க வாடக என்னா எ து அதுக்கு சொந்த வீட்னா வாங்கவா முடியு அந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்குது செலவு படிக்க வக்கிறதுலெந்து எல்லா செலவு ஆவு ஜாஸ்தி சென்னைல ஒரு ஸ்கூல்லு காசு அதிகமாக இருக்கு
ஆ இல்லாதவுங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க இதெல்லா புரிஞ்சிக் மாட்டேன்றாங்க
அவுங்ளுக்கு இன்னானா கிராமத்துலெந்தா பெருசா அவுங்களு எப்டி சொல்றது அது வே எ எதுக்கு கிராமத்துல அப்டி சொல்ற அ பெருசா வளர்ச்சி இருக்காது அ
ம் ஆ எந்த இதுவு எருக்கு எந்த இதுவு ஆ வசதி இருக்காது அப்டின்ட்டு பாக்குறாங்க போலருக்கு
அதா இப்ப எ ஃப்ரெண்டு வீட்லயே எ ஃப்ரெண்டே ஒருத்தவரு எ கூடப் ப ஒன்னா தா இருந்தோ அவரு இப்ப எம் எஸ் சி மேக்ஸ் முடிச்சுருக்காரு கொஞ்ச நாள் இருந்தாரு அப்றோ பாத்தா அ ஏதோ சொந்தத்துல வந்தது அப்ப ஒரு வேல இல்லாமதா இருந்தாரு ஒன்னே கல்யாணம் பண்ணி வச்ட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னே என்ன பண்ணாங்க சேரி அதுக்கப்புறொ என்ன பண்ணாரு எக்ஸாம் ஏங்குடதா படிச்சுட்டுருந்தாரு அதுக்கப்புறோ ஒடனே கார் வாங்கிட்டார் கார் வாங்கிட்டு இப்ப சென்னைலதா ஓட்டிட்டு இருக்கார் வாடகை வீடு எடுத் த்துட்டு அதா அது சில பேர் படிப் படிச்சிருக்காங்கதா இருந்தாலு அதுக்கான சம்பளோ எதாது கெடைக்காத போது அ இப்ப ப எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சி பிஎடு முடிச்சிருக்காரு இப்ப எதா ஒரு டீச்சருக்கு போன கூட எவ்வளோ சம்பளோ தருவாங் பதினஞ்சாயிரோ அந்த மே தா தராங்க ச
ஆமா ஆமா அவ்ளதா வரு
அத வச்சி ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியாது இல்லையா அ அதனால என்ன பண்றாங்க இவங்க எப்ப சென்னையில போய்ட்டு கார் அது கார்லா போனா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலாயிரோ மூவாயிரோ மே வரு இதுக்கு முன்னடி ஆட்டோவு ஓட்டிருக்காரு சென்னையில அவரு
ம் ம்
அப்ப இன்னன்னா சும்மா டைம் பாஸ்சுக்கு ஆ இங்கதா அவங்க உ ஃப்ரெண்ட்ஸ்லா வந்து ஆட்டோல ஒ ஆட்டோ ஓட்டுவாங்க சென்னையில இவறே ப்டியாது என்ன பண்ணுவாரு இதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஆட்டோ எ ஒரு நாளைக்கு கடனாகுறா அப்டின்ற மேரி சும்மா ஒரு ரெண்டு மூனு நாள் ஓட்டிட்டு அந்த காசு மட்டு எடுத்துட்டு வந்துருவார் அந் ஆ அந்த மேரி அந்து பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அது மேரி ந அவ்வோ ஆட்டோ ஓட்டுவார் சென்னையில அப்புறோ கொஞ்ச நாள் இருந்தோனை இப்ப கார் வாங்கிட்டார் ஆட்டோ ஓட்டி அவர் ஒரு நாள் வந்து ஒரு நாலாயிரோ அய்யாயிரோ சம்பாரிச்சிருவார் ஒரு நாளைக்கு ம் அதுவே ஒரு நல்ல வருமானம் தானேப்பா ஒரு செலவுல்லா போவ ஒரு அ ஒரு ரெண்டாயிரோ வச்சுங்களே செலவுலா போவ ஒரு ரெண்டாயிரோ நிக்குதுனா கூடோ சென்னைல்லா ஒரு அறுபதாயிரோ இன்னிக்கு ஐடிலே அந்தா டிசெண்டான சேலரி அதா வாங்குறாங்க எல்லாருமே
அதாது அவங்க வந்து ஆடம்பரம் பாத்து நல்லா இப்ப யார்கன்ன சொல்லனுன்னா ஐயோ ஏ மறுவப்புள்ள ஐடில வேல செய்யணா அப்பிடியே பெருமையா பேசிக்கணுன் நெனைக்கிறாங்க எந்த வேல செஞ்சாலு பொண்டாட்டிங்க பொண்டாட்டியு கொழந்தைங்களு நல்லா வச்சிக்கிறாங்களா பாக்கமாட்டன்றாங்க அதுதா இப்ப இருக்கிற ப்ராப்ளமே ம் எந்த வேல செஞ்சா என்ன ஆனா கொழந்தைங்கள நல்லபடியா யாருகிட்டயு போய் கை ஏந்தாம எந்தவு எது பிரச்சன பண்ணாம எங்க எங்க ஃபேமிலி உண்டு நாங்க உண்டு நாங்க பாத்துக்கறோ அவ்வளதா அப்டின்ற மாரி யாரு நெனைக்க மாட்டன்றாங்க சேரி அவுங்க நல்லா இரு க்காங்க நல்லா இருப்பாங்க நம்ம கொஞ்சோ ஹெல்ப் பண்ணலா அப்பிடின் தோணி பொண்ணு குடுக்கமாட்டன்றாங் நம்மல்லா இருக்கிறாங்க ம் அப்புறோ எங்கியு போலியா சண்டே
சண்டேல இன்னிக்கு பெருசா நமக்கு எந்த பிளானு இல்ல ஆ அவ்ளதா வீட்லியே அப்டியே போய் பாத்துட்டு அப்டியே போறதா சேர் நம்மளுக்கு அந்த நேரம் வந்து கொறை இருந்தாலு நம்ம இதோட இந்த உரையாடல் நம்ம முடிச்சிக்கலா
ஆ ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி